ஹலோ
சொல்றா
ம் கேக்குதா ம் எங்க
தோ இங்க வெல்லூ தேடிதா வந்துருக்கே
உ இன்னா இன்னாச்சுயமா ஆ ப்ரே ப்ரேக்காவுது வாய்ஸ் ஹலோ
ஏ அவனுக் சிக்னல் தெரிஞ்சாதா
ஆ இப்ப தா கேக்குது தோ இங்கதா வெளியூர்ல இருக்கே நானு ஒரு வேலையா வந்தே ப்லாஸ்ட்டு படம் பாத்தியா
சாதாரணமா உன்து
ப்லாஸ்டா இருந்ததா
ம்
அப்றோ படோ ஃபுல்லா பாத்தியா நல்லா இந்துதா
ஆ ஃபுல்லா ஜாலியாதா இருந்து
ஸ்நாக்ஸ்லா சாப்டீங்ளா
ஸ்நாக்ஸா சாப்ணோ சாப்ணோ பேன்ட்டூ வந்துச்சு போலருக் டேய் பேன்ட்டூ வந்துச்சா தெரிமா
பேண்ட் வந்துச்சா தெரியுமே
ஆமா பெரிம்மா
ஆ
எப்பா
இப்பதா வச்சி கரண்ட்டு அதா இப்போ ஆளு கூட்டமா இருக் அங்க
ஆ ஓகே ம் ம் லேட்டாவுபோலகிது
ஆ லேட்லா ஆவாது டேல்டாவு இன்னு ஆப்னவர்தான அங்க போயிட்டனா போய் மாத்திக்கலா
உங் உங்க வீட்ல இப்பனா சொல்லுவ படத்துக் போயிட் வந்தன் சொல்வியா
நா வீட்ல எதுமே சொல் மாட்ட
நாம்
பட்த்துக் போயிட் வந் அறிகுறியே அக்கா கேட்டா போய் வெளியூர் தா போன போய் ஆதார் கார்ட் மாத்தின் வற்துக் போன அப்படின்ற ஆதார் காமின் அப்டின்னுவ அ அ
ம் ம் ஏனா ஆ இந்தா கண்டுபுச்சிடுவாங்க
அ ஆ கண்டுபுச்சா எதுக் அங்க போயினிகே போயிட் வந்திகே கேப்பாங்கோ எதுக்கு நம்ளுக்கு வம்பு
ம்
ம் அப்றோ இனா சாப்ட
கீற சரி நாளைக் இனா கிரிக்கெட் விளாத்துக் வருவியா ஆத்துக்கு
எங்கா
ஆத்துக்கு
எப்பா நா வர்ல அடிக்கற வெயிலுக்கு
டேய் ஈவினிங் டா இன்னிக் இல்லடா
அத்தா ஈவினிங் நாளைக் ஈவினிங் ம மதியானமா
ஆமா
சாந்திரமா
ஆ
சாந்திரனா பாக்கலா மதியானா வேல்லயே ஆவாது
மத்தியால்ல சாந்தமா தா ஆவு நாலு மணி அமா நாலு மணிக்க மேல தா ஸ்டார்ட் பண்ணுவாங்கோ..
ம் யார் யாரு
ம் எப்மே நம்பளுக்கு கால்னி அந்த மேச்ச
எப்பா நம்ளுக் கால்னிக்கு மேச்சுகு சொல்றியா
உ உம் நீ இனா நன்ச்ச
நா நம்ளுக்குள்ளே விளார ஆத்ல விளாட போறோம்ன் நன்ச
ஆத்ல வந்து இன்னு நெல்லு மூட்ட இருகுதுடா கிளியர் பண்ணா மட்டோதான்டா அது
இன்னுமா வருது நெல்லு
ஆமா வர்சொல்லோ பாக்லயா
பாக்லியா எப்பதா அப்போ கிளியர்ராவு
எப்பதா தெர்ல எப்பதா அது க்ளியர் பன்னுவாங்
ஆ அப்டி பண்லனா விளா விளையாறது கஷ்ட தா
ஆஹா அது கிளியர் பண்ட்டு போது கல் எத்து போட்னு ஒரு நாள் வந்து எல்லா கல் எத்து போட்டு அதுகத்து நல்லா விளாட முடியுமே
கல் எத்து சிக்ஸ் லைன்ல சிக்ஸ் லைன்ல செட் பண்ணுமா
ஆமா செட் பண்றதா வீட்ல இது பண்ண முடியுமே
அதிகோ ஒரு நாள் சரியாய்டுமாணே
ஆமா
ஓ அதுனா ஆயிட போது அதனா கொன்னான்தா ஆவு
கொண்ணு தம் ஆகாது வம்பாதா ஆகு சும்மா சொல்றே அது வந்து ஒரு இருவது பேர் வந்தா வச்சுக்கயே பொல்லாத்துகார பாத்தியா அப்பிடியே எல்லாருமே வந்தா ஓகே அது வேகமா ஆரம்பிச்சுருவாங்கோ அதுவே அதுவே லேட்டாய்ருச்சுனா அவ்ளதா அதல்லா ஒன்னொன்னா ஆகனு
ம் கேட்டு பாத்தா பேன் கார்டு மாத்துவாங்கயா அப்டின்னே
அதுக்கு எங்கயாவது வீட்டுக்கு போ சொல்லு கேட்டு போயிலா
ம் பேங்கு வேற பேங்குக் வேற போலான் இருந்தே
என்னா
ஆ அதா ஜி பே இருக்கால ஏ டி எம்மு னா
ட்றை சனிகெழமலா அவ்ளோ நேரேலா இருக்க மாட்டாங்க சனிக்கெழம ஆஃப்டே தாமா இருப்பாங்களே
நாய்த்திகெழம
நாய்த்தி கெழமலா லீவ்டா டேய் பேங்க்கல்லா
நாய்த்திக்கெழமே லீவா
ஆமா
அப்ப லீவ் டைம்லா லீவ் போட்டா போணுமா
லீவ் போட்டுதா அந்த திங்கெழமே லீவ் போட்டு காலங்காத்தாலே ஒரு பத்து பதனொன் மணில பேங்குக்கு போயிட்டு இது மாத்திட்டு வரனு இல்லயா சீக்கரமா காலேஜ்ல இருந்து வந் து ரெண்டு மணிக்கு மேல போயிட்டு இது பண்ணணு
அதுனாலா எவ்ளவு காலேஜ் போட்டு வந்து
ஒரு ஒரு நாள் தான லீவு போட்டு பாத்தோ
அதா
பார்டு ஒரு நாள் தான போயிட்டு ஏ டி எம் கார்டு அப்ளே ஏ டி எம் கார்டு மட்டு அப்ளே பண்ணதுக்கு வேனா என்ன லெட்டர் எழுதிக்கோ
ஆ
ஆனா ஏ டி எம் கார்டு இருந்தா தா பேங்க் அக்கோண்ட்டு
அடுத்த வாரோ ஒன் லீ கவர்மண்ட் லீவா அது வெள்ளிகெழமே
டேய் கவுர்மண்ட் வந்தாவே க பேங்க்கு லீவு வுடுவாங்கடா
கவர்மண்ட் பேங்கு லீவா
ஆமா என்னா பண்ற போஸ்ட் ஆஃபிஸ் அக்கோண்ட் ஓபன் பண்ணிக்கோ
போஸ்ட் ஆபிஸ்ல அக்கோண்ட்டா அதா அதுக்கு ஏ டி எம் கார்டு வேணுல்ல
அதுக்கு அது எல்லா ரட்டாதுடா ஏ டி எம் கார்டு அதுலா தேவயில்ல போயிட்டு ஆதார் கார்ட வச்சு இது பண்ணா அவுங்களே ஓபன் அப்பறோ போஸ்ட் ஆஃபீஸ்ல
அது இருந்தாலு பேங்க்ல வந்து எனக்கு ஒரு பால் ட்டு இருக்குது ஏ அந்த என என்னோட நம்பர்லயே நெறையா அக்கோண்ட்டு லிங்க் ஆய்க்குது போல
ஆ
அதுனால அதா பேங்க் அக்கோண்ட்டு குடுத்தோனா யுவர் அக்கோண்ட் இஸ் மல்டிபில் லிங்க்டு அப்டின் வரு காட்
ஆ ஆ
அதுனால அதல்லா மாத்தணு அதா எ நம்பர்லயே நானு எந்து எங்க அக்காதல்ல ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆயிருகுது போல்ருக்கு ஆனா‌ அது ஒர் நாள் மாத்தனும் நம்பர்
அதுலா வேணான்டா சும்மா மாத்திர்லா
உனுக் ஓப்ப பண்ணும்போது நீ எதேதோ பண்ணிருந்தியே வீட்டுக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தியே எதுக்கு
எதே
உனக்கு ஜீப்பே ஒன் பண்ணும்போது நா தான்டா கூட வந்த
அதா
ரெண்டு வாட்டி வீட்டுக் போயிட்டு வந்த பார்றா நம்போ
எப்டா
உனக்கு ஜிபே ஓபன் பண்ணிருந்த பத்தியா பேங்குக்குலா போயிந்த பாத்யா
ஆமா ஏடிஎம் காடு ஆக்டிவேஷன் பண்ணதுக்காக போய்ட்டு வந்தோ ஒரு வாட்டி
நானு வந்த ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தோ பார் வீட்டுக்கு
ம் ஏடிஎம் காட் ஆக்டிவிஷன் பண்றதுக்கா போயிருக்க
ம் அப்ப ஒர் நாள் லீவ் போட்டு போலான்ன
ம்
போயே ஆவுனு அது இன்ன இதோட எப்ப பட்த்துக்கு போலா
சொல்லு நீயே
அ திலுப்பி எதன லேப்டாப் பலட் ஆவுமா
ஏது
திலிப்பி லேப்டாப் பால்ட் ஆவுமா திருப்பி பேய் கூட ப்யா
வாய கவ்வுடா வாய கழுவுடா
அம் இப்ப நீ இதுக் காசு நீதா தர்ணுமா
இது கொரியர் சார்ஜ் மட்டுதா குடுக்குணு
கொரியர் சார்ஜ்ஜினா
இங்க போ இங்கேந்து போட்டு அனுப்பதுக்கு மட்டு
ஓ ரெடி பண்றதுல்லா அவுங்கதான ஒரு வர்ஷத்துக்கு நா இன்னா பால்ட் ஆனாலு அவுங்கதா ரெடி பண்ணுவா
அத்லேந்து வாதண்டட்டி கிளைம் பண்ணர்லா இது வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணல அத்னால நம்ம கேக்கலா
புர்ல
பிக்ஸ் பண்ணல அத்னால கேக்கலாடா
ஓ ஒய்ங்கா வர்ல அதனால்யா டேமேஜ் பீஸ்ன்ற மேரியா
ஆம்மா
ஓ ஆ வெயில்ல சக்யா செரியான வெயில் அடிக்கிதுலா
அம்மா
அ நா எப் வீட்டுக்கு போய்ட்டு இன்னா வேல இப்போ
கைதிக் போனு
பேணி போணுமா
அம்மா
இன்னா வேல கைல்ல
கொஞ்ச நாத்து புடிங்கிட்டு வர்ணுன்டா
நாத்து புடுங்கிட்டு வர்ணுமா இவுள் நேர ஆவு
எவுள் நேரமா ஒரு ஒன் அவர்ல முஞ்சிரு
ஒன்ன அவர்ல முஞ்சிருமாமா
து ஏ
அப்ப வீட்டுக்கு வந்து போன் பண்ண பேசமா அதுயிமே
உம்
உஹம் அத ஒும் சாப்பிட ஒடும் சாப்பி சாப்பிடல இப்ப வீட்டுக்கு போய்தான் சாப்பிடும்
ஆஹ் லன்ச் இருந்துச்சு வீட்டுலதா லன்ச் இருந்துச்சு
வீட்டுல தேரலா கால இட்லி வேணும்னு சாப்பிட்டேன் நான் வீட்டுல நானும் தெரல என் வீட்டுல இருந்து ஒன்னும் போனா பண்ணல என் பத்தி விசாரிக்கவே இல்ல நான் தெரியல
நம்பிக்கைதாங்க நம்பதாங்க போய் சிம்ம மாத்தட்டுங்க
ம் என் பைக்கு வேற வெயில நிக்குது விரும்ப உள்ளயும் உள்ளல நகழ்
அெல்லாம் ஒண்ணும்ட்டம் பை எத்தும் போய இதுண்ண நினச்சல்லவாங்கட்டம்
ஆஹ்
உம்
பரவால்ல அப்பறம் லவ்லா எப்டி போது
அ லவ்வு சூப்பரா போது
ம் ஓ ஆள ஓ ஆள எப்ப கூட்டுனு வெளிய போப்போற
ஏன் ஆள
கூட்னு எங்னா வெளிய போறது பட்த்துக்கெங்னா
போனு சீக்கிரமா அட்மிஷன் போட்றத்துக்கு வர இருவத்தி ஒம்பதாந்தேதி அன்னிக்கி வந்து குட்டி வந்து அவ ஆள இட்னு வருவான் நா வந்து என் ஆள இட்னு வருவன் விஷ்ணு வந்து அவன் ஆள இட்னு வருவான்
அ பட்த்துக்கு போய்டுவீங்ளா மூணு பேரும்
ஆமா ட்ரிபிள்ஸ்
சூப்பர் ஓ கப்புல்ஸ் பட்த்துக்கு போய்டுங்க அப்டியே
ஆமா ஆனா ஒண்ணு கப்புல்ஸ்லா இல்ல
ஓ எப்டி உஷார்ப்பண்ண
எப்டி
எப்டி லவ் சொன்னன்ன ஓ பொண்ணி அந்த ஆள்கிட்ட
அதா தெரியமாட்டங்குது
ம் குட்டிஃபோன் பண்ணானா
குட்டியா
ம்
ஃபோன் பண்ணா கேட்டாங்க எங்கிட்ட ஒன்ன
எங்க்கரேங் கேட்டானா
அ
எதுக் கேக்ற என்ட்ட இதல்லா திருப்பி ஃபோன் பண்ணி
இல்ல அந் படத்துல சவுண்டு அதிகமார்ந்தா சேர் நம்பம்மான்றதனால கட் பன்ட்டன்
ஓஹோ சரி அப்புறம்பன்ட்டா
சரி சரி
சரி ச்சர்றன்